ஹலோ
சொல்லுங்க தோழி வணக்கம் தோழி
வணக்கம் எப்படி இருக்கீங்க
உம் நல்லா இருக்க தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேன் சோ இப்போ நம்ம வந்து நம் ஃபேமிலி பத்தி ரீடாபிக் பாக்கலாம் சோ உங்க ஃபேமில எத்தனை பேரு இரு ஓகேங்க உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் யார ரொம்ப பிடிக்கு
ஃபேமில பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப புடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாவு ரொம்ப பிடிக்கு அப்பாவே பிடிக்கு ஆனா அதிகமா ப புடிச்சது பாத்தீங்கன்னா அம்மாதான் ஆஹ அப்பா என்னதா பொண்ணுங்களுக்கு அப் அப்பாவ புடிச்சிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள வந்து அம்மாதான் எனக்கு எல்லாமே செய்யறது எல்லாமே அவரு ஆனா அப்பா வந்து எனக்கு பாத்தீங்கன்னா என்னை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டாப்ல அந்த விஷயத்தில அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அம்மா பாத்தீங்கன்னா வந்து எனக்கு எல்லாத்துக்குமே அவர் கூட நிப்பாங்க்கா அதாவது வந்து ஆஹ பிபோர் மேரேஜ் முன்னாடி வரைக்குமே அம்மாவை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு புரிய புரிதல் இருந்தாலுமே வந்து இவங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு வளக்க கிறாங்க எல்லாம் பண்றாங்க அந்த ஒரு இது இருந்தாலும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு கம்யூனிஸ் ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் இருக்கு அப்ப அத பத்தி நான் ரியலைஸ் பண்ல அப்ப ஆப்டர் மேரேஜ்க்கு அப்பறோம் அந்த எதனால மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுதுங்கறது அது நான் ஒரு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது ரிலஃப் ஆச்சு எதனாலும் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு ஆகுது அப்படிங்க போது க்கும் போது அம்மாவோட இருக்க வாணி்ங் இன்னும் எனக்கு வந்து ரொம்பவும் க்ளோஸ் ஆயிடுச்சு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இன்னும் க்ளோஸ் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க குழந்தைய கேர் பண்ணி பாக்கும்போது ஒரு நம்பல்ல இப்டிதான பாத்திருப்பான். நமக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு தெரியா நம்ம அம்மா இப்டிதான நம்ல பாத்துட்டாங்க டேக் கேர் பண்ணாங்க. அப்டினு தெரியாது, ஆனா ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கப்றம் என் பேபி அவங்க எப்டி டேக்கேர் பண்ணதபாத்து நம்ள இப்படிதான பாத்திருப்பாங்க, இவ்ளோ கஷ்டப்பட்டு வளத்திருப்பாங்க, இவிங்க ஒவ்வொரு டைமு நம்ல திட்டம் போது நம்ம இவ்ளோ நம்ம ஹார்ஷா பேசிருக்கோ பண்ணிருக்கோம். பட் அதலா அவங்க எதுமே ஒரி பண்ணிகா நம்கிட்ட காம்ச்சது கிடையாது, ஆனா இருந்தும் நம்ம அவ்ளோ பாசமா பாத்துகிட்டாங்க, அதலா வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கப்பறம் நா ரொம்ப ரியலைஸ் பண்ண. இன்னய வரைக்குமே எங்க அம்மா அவ்ளோ சீக்ரம் வந்து கை வக்க மாட்டாங்க பிள்ளைங்மேல. ஆனா எனக் கோவ வந்துறு சட்டு நா தம்பிய அடிச்சுருவ ஏனா அது எதா ஒரு விஷயங்கள்ல வந்து அவன் வந்து கோவ வர மாரி பண்ணிருவா, அதனால ந டக்குனு அடிச்சிருவ. ஆனா இது வரைக்குமே அம்மா அவ்ளோ சீக்ரம் கை வக்க மாட்டாங்க, அப்பாவும் அந்த அளவுக்கு வக்கிற அளவுக்கு அம்மாவும் விட மாட்டாங்க. அதெலா நினைக்கும் போது ரொம்பவும் நானு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவ, நா இந்த மாரி இருக்குனு அப்டினு நா. னு நினைப்ப இந்த மாரி உங்க வீட்ல யாராவது பேமிலில ரொம்ப பிடிச்சவங்க இந்த மாரி உங்ளுக்கு
இல்ல இப்போ இந்த பேபி அடிக்றது, ப் அதுவே சொன்னிங் இல முன்னாடி வலத்த விதம் வந்து வேற இப்ப இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல இந்த பசங்கள வளர்க்கறது வந்து ரொம்ப சேலஞ்சாதா இருக்கு. சோ இப்ப டக்குனு இங்க அடிச்ரோமே அப்டின்லா ஃபீல்லா எதுமே பண்ணாதிங்க, காலம் அதே மாரி ஆக்சுலி இட்ரெடி செகண் பேபிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, என்னால முடில, எதுக்குநா செகண் பேபி வச்சுகிட்டனே தெரிலன்றளவு ஃபீல் பண்ணி அப்டி அழுவ அவ அவ்ளோ அடன் பண்ணுவ அவளால கொஞ்ச கூட டேக்கேர்யே பண்ண, அடிக்கக்கூடாது திட்டக்கூடா எதனால் பண்ணா அவள மீறி அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயி டக்குனு அடிச்சிறுவா, டக்குனு திட்டிடுவா, ஆனா நம்ம அம்மா அப்பாலா இந்தளவு பொறுமையாதா ஹேண்டில் பண்ணிருக்கா. அவங்க ஆக்சுலி பேபி போட்டுட்டு அவங்க எல்லாமே பக்கத்ல எலா இருப்பாங்க, ஆனா இப்போ வளக்குறதுல ரொம்ப சேலஞ்சாதா இருக்கு. இருக்கு. உம் உம் போங்க ஃபேமிலில சொல் உங்க ஹஸ்பண்ட ஹஸ்பண்ட நீங்க லிஸ்ட்ல சேக்கவேல்ல
ஹஸ்பண்ட் அவரு அவர எனக்கு புடிக்கு அவரு வந்து ஸ்பெஷல் ஒன், அதாவது என்ன சொலனா ஆஹ் லவ் கம் அரேஞ்சு, பட் ஆனா ஸ்பெஷல் ஒன்தா அவர் வந்து என்னனு கேட்டீங்னா, இது வரைக்குமே வந்து அவருக்கு எனக்கு போம் நெறைய மிஸ்கம்யூனிகேஷன் இருந்தாலயே வந்து அவர எங்கயுமே நா விட்டு குடுத்து மட்டும் அவரு என்ன விட்டு குடுத்து பேச மாட்டார் ஏ பட் இருந்தாலுமே வந்து ஒரு சில விஷ்யங்கல்ல வந்து அவு அவருக்கு எனக்கு சண்ட வரு, எதாவொரு விஷ்யங்கள் மேக்சிமம் வெளிய பணத்த பாத்து பண காலைல சண்ட வராது ஏனா, அது எங்ளுக்கு பிரச்ன கிடையாது, அதனால சண்ட வராது. வேற எதாவது எங்க கூட டைம் ஸ்பெண் பண்ல அந்த மாரி இருக்கும் போது வந்து ஆ அப்ப க மே ஆஃப்டர் பி பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி எப்டி இருந்திங் ஆப்டர் மேரேஜ்க்கு அப்பற இதனால எனக்கு அவருக்கு சண்ட வந்தாலே தவிர ம பிடி வேற எதுக்குமே அவருக்கு எனக்கு சண்டையே வராது அவரு எது எதா இருந்தாலுமே எனக்கு எதுமே ந கேட்டு இல்லீன்னு சொல்லவு மாட்டாப்ல எல்லாமே செஞ்சிடுவாப்ல எது கேட்டாலு வாங்கி குடுத் துடுவாப்ல தம்பிக்கா இருந்தாலும சேரி எனக்கா இருந்தாலும் சேரி அவுருக்கு அவு செலவு பண்ற ஃபீலிங் ரெண்டு பேத்துக்கு ஃபர்ஸ்ட் மோதர வாங்கி குடுத்துருங்க அதுக்கப்புற அவங்ளுக்கு வாங்க்கோ அப்டி அதே மாரி இன்ன வரைக்குமே வந்து நா ஒரு ஒர்க் பண் ட்டனா என்கிட்ட எ சேலரி இது நாள் வரைக்குமே அவரு எக்ஸ்பட் பண்ணி கேட்டது கெடையாது இத்தன்நாளு நா ஓர்க் பண்ணிருந்தாலு சேரி ஆப்டர் மேரேஜ்க்கு அப்பற அப்பறோ நா நெறைய ஒர்க் பண்ணிருக் டெலிகாலிங் இந்த மாரி ஒர்க் பண்ணிருக்கே ஆனா எ சேலரி பத்தி இது வரைக்கு அவரா கேட்டது கெடையாது நானு இந்த வச்சிக்கோங்கனு சொன்னா கூட அவர் இல்ல நீ வச்சிக்கோ சேவிங்ஸ் நீ வச்சிகோ அப்டின்னுதா சொல்லுவாப்ல ஏதாவ திங்ஸ் ந ஆர்டர் போட்ட கூட எதுக்கு இத ஆமா ஏ வாங்னன் கொஸ்டின் பண்ணி ரெய்ஸ் பண்ணி கேக்க மாட்டாப்ல ஃபுட்டு விஷயத்துலயு எதுவா இருந்தாலுமே வாங்ட்டு வந்து குடுத்துருவாப்ல அவர பொறுத்த வரைக்கு அந்த அளவுக்கு இன்னு ஸ்பெஷல் பட் அதிகமா சண்ட போட்றதுல்லா ரெர் தா எங்ளுக்கு அவங்ளுக்கு
சண்ட வந்து சண்ட வந்தாதா நா ஒரு கம்யூனிகே ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதுவே ஒரு பெடட்ரான சிச்சுவேஷன்கே போகு எப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல டைம்காக டைம் ஸ்பெண்ட் பண்ல அப்டின் சொல்லி நம்ம சண்ட போடறமோ அது கண்டிப்பா ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் அப்போ தான் இருக்கும் நா நெறைய கேள்விப்பட்ருக்க மத்ததுக்கு அமௌண்ட் இல்லன் சொல் சண்ட போடு அதெல்லா கூட ஒரு மாரி வேறுப்ப கிரியேட் பண்ணுவோ நம்ம ஒரு பெர்சன் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலனு வந்து சண்ட போடுற அதுல வந்து லவ் மட்டும்தா இருக்கு சோ ஏன்னா நானுமே லவ் லவ் தா பண்ணிட்டு இருக்கே ஸோ எங்க ரிலேஷன்ஷிப்லயே அந்த சண்ட தா வரும் ச அது அது வந்து நம்ம ஹெல்தியா தா பாக்கணு ஆ எங்க பேரண்ட்ஸ்லே எங்க அம்மா கூட தா க்ளோஸ் எங்க அப்பா கூட அந்தளவுக்கு க்ளோஸ் கிடையாது ஆனா எங்க அப்பாக்கு நான் தா குளோஸ்சு சொ நா கொஞ்ச மிஸ் கம்யூனிகேஷன் ம் ஜோஸ் சுச்சுவேஷனெல்லா சரியில்ல்ல சோ னால கொஞ்ச இந்த மாரி டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு பட் அம்மா கூட தா கொஞ்சோ ரொம்ப ஸ்பெஷல் க்ளோஸ் நா தா அவங்க அப்ப அவங்களுக்கு கொஞ்சோ ஒடம்பு வேற சரியில்லையா சோ நா தா அவங்களுக்கு கொஞ்சோ பாத்துக்கற மாரி இருக்கு அதா எங்க அக்கா தா ஃபீல் பண்ணுவா நா வந்து சீக்கிரமா மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டே நா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றே நீ தா இப்போ கொஞ்சோ நா கொஞ்சோ இப்போ எனக்கு டுவெண்ட்டிநைனே சம்திங் அந்த மாரி ஆனாலுமே கொஞ்சோ டிலேய தா பண்ணிகிட்டே தா இருக்கே டிலே மேரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது டக்கு டக்குன்னு அவசவசமாக கல்யாண பண்ணிவிட்டு அந்த மாரி பண்ணாமல் பொறுமையா பண்ணு அப்டின்னு வீட்டுல வீட்டிலலா கொஞ்சோ சப்போர்ட் தா பண்ணுவாங்க பெருசாக எதுவும் இது பண்ணுறது அந்த மாதிரி
ஆன் தோழி நீங்க சொல்றது ஆனா உண்மைதான் ஏன்னா நாள எனக்கு வந்து மேரேஜ் ஆகும் போது ஏஜ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டி த்ரீலயே எனக்கு மேரஜேன்னனு கேட்டன் ஆமா எனக்கு ட்வெண்ட்டி த்ரீனா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஆக்சுவலி நா அப்பதான் முறிச்சே ம் வீடல அவங்க வீட்லயே வந்து கொஞ்சோ அவருக்கு ஏஜ் ஆகுதுன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சட்டாங்க சோ நெசசரிக்காகவும் ஆனா ஒர்க்கிங் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் நான் ஒர்க்
ரெண்டு பேருக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமா
மேக்சிமம் ஒரு ஃபைவ் இயர் சிக் இயர்ஸ் அவளதா இருக்கு டிப்ரன்ஸ் பைவ் டு சிக்ஸ்யிர்ஸ் அவ்வளோ தா டிபரன்ஸ் இருக்கு பட் ஆனாலுமே அவர் சைடு கொஞ்சு மேரேஜ் சைடு பண்ணணு அவங்க அப்படிகொஞ்சு இஸ்யூ பண்ணனால அது பண்ண வேண்டிய நெஸ்ஸசரி ஆனா எனக்கு அவ்வளோ சீக்ரோ மேரேஜ் பண்ணும்போது எனக்கு மே என்னம் கிடையாது இருந்தாலு இப்போ இவரை நா வந்து மேரேஜ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல வந்து பண்ணல அப்படின்னா அவங்க சைடு வேற பொண்ணு பாக்குரதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க அந்த இடத்துல வர போது சேரி ஓக்கே நம்மளுடைய எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு நம்ம பண்ணிதா ஆகணு அப்பிடினு இன்னொண்ணு இன்னொன்னு அப்பா அம்மாவும் பசங்க அந்த பையன் வந்து நல்ல பையன் அப்படின்னு ஒரு பே ரீசன்ஸ்க்காக மட்டுதா அப்பா அம்மா ஓக்கே சொன்னாங்க மத்தபடி அவங்களு எதுவு நெனைக்கல செரி பிள்ள சந்தோசம இருக்கர முக்கியம் அப்படின்ட்டு விட்டு கொடுத்துட்டாங்க பட் ஆனா ஆப்டர் மேரேஜ்க்கு அப்புறோ தா ரொம்போ ரியலைஸ் ஏ அவசரப்பட்டு நம்ம கல்யாணம் பண்ணிட்டோ ஏதாவ ஒண்ணு சாக்குன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணியாச்சோ இன்னு ஒரு ஆறு வருஷோ அஞ்சு வருஷோ தள்ளி போட்டுருக்கலா அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணிட்டேனே ஏன்னா பேரன்ட்ஸ் எங்கு வீட்டு சைல வந்து சப்போட்ன்னு அப்பாவுக்கு பெருசா கெடையாது பிள்ளைங்கதா அப்படிங்கறதுனால சோ பையனால நம்ம தா பைய மாதிரி இருந்து பாத்துருக்கணு அத பாக்காம விட்டுட்டோ நம்ம லைஃப்ப பாத்துட்டு நம்ம வந்து அவங்கலையாரு டேக் கேர் பண்ணி பாப்பாங்க அப்படின்னு ஒரு நானே செல்பிஷா இருந்திருக்கணோ அப்பிடினு ஒரு சில டைம் யோசித்து இருக்கே நா அட்த சேம் டைம் மிஸ் பண்ணிட்டா மறுபடியு நம்ம லைஃப் இந்த மாரி ஒரு நல்லா எப்போது நம்ம லைப்ல பாட்னரா கெடைப்பாங்கன்னு நமக்கும் தெரியாது அதையு யோசிக்க வேண்டி சுச் பேசுங்க ரொம்ப கா கொலாபே ரேஷன்ல்லா மைண்ட் இருந்தது ஆனா கல்யாணோ ஆச்சு ஆனா அதுக்கப்புறோ ரொம்ப நறையா ஃபீல் பண்ண சீக்கிர பண்ணிட்டுனால எனக்கப்புறோ யார்ரு தெரிஞ்சவங்க யா ஆறு இருந்தாலுமே அவுரு சஜ்ஜஷன் பண்றது ஒன்னே ஒன்னு தா எதுவா இருந்தாலும் ஆப் றோ நீ வந்து டுவெண்டி எயிட்டுக்கு எபோ நீங்க மேரேஜ் பண்ணுங்க வந் எயிட்டுக்கு பிப்ஃபேர் வந்து அப்புறோ கம்மியாமா நீங்க பண்ணாதீங்கன்னா எல்லாத்தையுமே சஜஷன் ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க லைப்ல வந்து என்ஜாய் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்கு ஆப் மேரேஜ்ங்கு போது பிபோர் மேரேஜ் மாரி எல்லாத்து லைஃப் இருக்காது மாரி கமிட்மெண்ட்ஸ் வந்துரும் அவ்ங்களுக்குன் ஆஹ் அப்டிங்கும் போது அவ்ங்க வந்து அதெல்லாம் பேஸ் பண்ற அளவுக்கு அவ்ங்களுக்கு மெச்சூர் அதிகமா இருக்கும் சின்ன எயிஜ்லயே கல்யாணம் பண்றாங்கனா மெச்சூர் இருக்காது இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க கரெட்ட சொன்னிங்க தோழி
லவ் பண்ணிட்டு உடனே பண்ணனா லவ்வோட ஃபேஸ்மே நறைய சேஞ்ச் ஆவும் ரெண்டு பேருமே ஸ்டார்ட் டிங்குல இருந்த மாரி கொஞ்ச நாள் கழிச்சு இருக்க மாட்டாங்க இருக்கவு முடியாது அதுக்கு ஒருமா டெவலப் ஆகி போய்ட்டே இருக்கு அப்பயு வந்து முன்னாடி இருந்த மாரி இருக்க முடியலண்ற சண் ட வந்து நறைய இருக்கும் இப்போ உட இப்ப டுவெண்டிக்கிழ டுவெண்டில இப்பெல்லா நறைய மேரேஜ் இப்ப ஜென்சியிலா பேக் டு பேக் மேரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நைன்டீஸ் அப்டியே ஸ்டகிலாகிட்டு இருந்துட்டு இருக்காங்க சோ அவ்ளோ ஃபாஸ்ட் போறது வந்து கொஞ்சம் வந்து அதுக்கப் புறோ அவ்ங்க ஸ்ட்ரகுள் பண்ணுவாங்க அவ்ங்க புரிஞ்சுக்கிட்டு செரி ஓகே இதுவும் ஒரு ஒரு லைஃப்பில ஒரு ஃபேஸ் தா இத தாண்டி மெச்சூர்ட் ஆகிட்டு கிராஸ் பண்ணி போய்ட்டா ஓகே அதுக்கு கொஞ்சம் டுவெண்ட்டி எயிட் அபௌவ் பண்ணாலே அவ்ங்களுக்கு அதுக்கான மெ சூரிட்டி வந்துடும் எப் டி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் ஸோ ப்ராப்ளமே அவ்ங்க ஒருமாரி டிஃப்ரெண்ட்டா பாக்க ஆரம்பிச்சுடுவாங்க எல்லாத்தையு நிதானமா ஹேண்டில் பண்ணிட்டு ஸோ இதுதா ரியாலிட் டி நெனைச்சிட்டு அந்தமாரி பண்ணுவாங்க சோ அந்த மாரி பண்ணற ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் நல்லா லாங் லாஸ்ட்டிங்கா இருக்கு அது அதுதா நா பெஸ்ட்டுன்னு பீல் பண்றே ஏன்னா இப்போ வந்து டுவண்டி நைன் டுவண் டி எயிட்டுல பண்றதே வந்து டிலே மேரேஜ் எல்ல ரிலேட்டிவ்ஸ்லா அப்டி பேசுவாங்க இன்னும் மேரேஜ் பண்ணல அப்டி இப்டின்னு நம்ம மத்தவங்களுக்காக பேசுணு உம் உம்
அவ்ங்க எவ்ளோதா எவ்ளோ ரிலேஷன்ஸ் என்னதா பேசாலும் சரி நம்ப ஒரு கஷ்ட ஆஃப்டர் மேரேஜிக்கு அப்றம் நா சீரிய சொல்றே கஷ்டத்துல இருக்கும் போது பெத்தவங் தவற யாருமே வர் மாட்டாங்க அவ்ங்களுக்கு கல்யாண சாப்பாடு போடணுங்கிறதுக் காவ நம்ம அவசரமா கல்யண நம்ப பண்ண முடியாது
ஆமா அவ்ங்களுக்கு அது ஒரு சிது நடந்துர்ணு நடந்ததுக்கு அப் றோ நெக்ஸ்டுயர் மேரேஜ் பண்ணாம இருக்காங்ளோ அவ்ங்களுக்கு தேடி போய்ட்
ஆஹ் அடுத்தது மேரேஜ் ஆயிருந்தா அவ்ங்களுக்கு ஏன் பேபி இல்லையா பேபி இல்லையா பேபி இல்லையா பேபி இல்லையா இது அடுத்து அடுத்த போக்கஸ் அவ்ங்க மேல விழுவு ஆரம்பச்சிடும் அடுத்து ஃபஸ்ட் பேபி முடிஞ்சதுனா செகண்ட் பேபி எப்போ உம் ம் இல்ல என்னயே இந்த கொஸ்டின் ரைஸ் நறைய பேர் பண்ணாங்க இப்ப கல்யாணம் வந்து எனக்கு இது இது பண்ண நடந்துச்சு ரொம்ப பிளான் ரீபிளான்டா ரொம்ப நடந் ஒரு ஒரு ஒன் மந்தக்கு பிபோரு இல்ல இல்ல ஒரு டென் டேஸ் பிபோர் தா அவ்ங் வீட் தெரியும் ஓகே சொன்னாங்க அது வரைக்குமே அவ்ங்க வீட் டுல கொஞ்சோ ஸ்ட்ரகுளா இருந்துது டென் டேஸ்கு அப்றம் ஓகே சொல்லி பாத்து எங்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணி ஆப்டர் அடுத்த மந்தே மேரேஜ்ன்னாங்க அதுல எனக்கொஞ்சு ஸ்ட்ரகுல் ஆயிடுச்சு எங்க ரிலேஷன் சைடுல கொஞ்சு அப்புறோ டூ மன்ஸ் அப்புறோ மேரேஜ் வெச் சி அது சீக்கிரமாவே மேரேஜ் ஆனதுக்கப்புறோ அப்புறோ எனக்கு அடுது கன்சிவ்வாகல கன்சிவாகலன்னு எல்லா பேச ஆரம்பச்சட்டாங்க ஆனா செவன் மந்த்தா ஆச்சு ரொம்பல்லாம் இல்ல ஆனா அதுக்குமே பேச வேனா ங்க அப்போறோ கன்சிவ் ஆகி இப்ப கொழந்த பொறந்தது அடுத்த பேபி எப்போனு என்னேயே கொஸ்டின் கேக்க ஆரம்பிச்சட்டாங்க
அது உங்களுக்கு போகப்போ கேட்டுக்கிட்டே தா இருப்பாங்க உங்களுக்கு ஒரு எண்டே கெடையாது இதுக்கெல்லா நம்ம நம்ம லைப்ப பாத்துக்கிட்டு இருக்கணு மத்தவங்க பேச்செல்லா காதுல வாங்கிட்டு இருந்தா அப்புறோ நம்ம லைப்ப நம்மளால வாழவே முடியாது
அது வேணா உண்மைதா தோழி அதை யாரு நெனைக்கிறாங்க நம்பெல்லா அதது நெனைக்க மாட்டோ நமக்குன்னு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது நம்ம பாத்துட்டு நம்ம போறோ உம் வேல வெட்டி இல்லாதவங்க நம்மல பத்தி த்தி பேசறதே ஒரு வேலையா வெச்சிட்டு
அது கரெக்ட்டு கரெக்ட்டு அதுதா அது எப்போ சேஞ்ச்சு ஆவுதோ அப்பதா எக்ஸ் சேஞ்ச் ஆகு
ஆம் தோழி சரி தோழி நன்றி தோழி
தேங்க் யூ
தேங்க்யூ